ஓகே
கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ வணக்கம் ப்ரோ
வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாயிருக்க ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ இருக்கீங்க
நல்லா இருக்கே ஓகே ஏதாச்சும் பயணங்கள் பத்தி பேசலாமா ட்ரவல் பண்ணத பத்தி ஓகே நீங்க எது சொல்றீங்களா உங்க வாழ்க்கையில ரொம்ப
நாங்க ஒரு போன வாரம் தா ப்ரோ கேரளாக்கே போனோம்
கேரளா ஃபர்ஸ்ட் டைம் போனீங்களா எப்டி
ஃபர்ஸ்ட் டைம் இல்லே போன வருஷோ இல்லாம அது மின்னு அதா போன வருஷோ வந்து போனோ மழைல மாட்டிக்கணு கேரளாவிலயே
ஓ போன வாட்டி போனப்ப
ஆமா சேரி அதனால இந்தடம் வந்து ஊர்ல இருக்கற எல்லா பசங்களு போட்டணு ஒரு வேனு இருவது பேரு ஒரு வேனு
ஓகே ஓகே எப்டி காலேஜ் பசங்க மாரியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே
நம்ம ஊர் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் பசங்க அது
ஊர் பசங்க எல்லாரு இருபது பேர் சேந்து ஒரே வேன்ல போறீங்க
ம்
செரி செரி செரி ம்
அப்றோ வந்து போயிட்டு எல்லாரு ஜாலியா இந்த ப்ரோ ஆனா எனக்கு டிராவ்லிங் செட் ஆகாது ப்ரோ
வண்டில போர ஓ அந்த வேன்ல போரப்ப தல சுத்து அந்த மாரி
ம் ஆமா ப்ரோ மலேல ஏறம் போது
ம் மலைல ஏறம்போது செட் ஆகாது செரி செரி செரி நெறய பேருக்கு அப்டி இருக்கு மலைல ஏறம்போது சில பேர் தல சுத்தல் இந்த வாந்தி வர்றது இதெல்லா இருக்கு ஆனா நீங்க ஓனா வேன்ல போனா பிரச்சன இல்ல நீங்க உங்களுக்கு வேணுங்கிறப்ப நிப்பாட்டிக்கலா எதாச்சு
ஆமா ந நம்மள்க்கு பிரச்சனயே கெடையாது எனக்கு எப்ப வாமிட் வருதோ அப்ப நிப்பாட்ட சொல்லுவ நிப்பாட்டுவாங்க
ஆ ஆ இதே கவுமெண்ட் பஸ்ஸு அது இது அதுனா கஷ் அதெல்லா கஷ்டோ ரொம்ப கவர்மெண்ட் பஸ் டூ வீலர் நம்ம வேர எதாச்சு இப்ப டூரு மொத்தமா காலேஜ்சு பஸ் இந்த மாரில்லா போனாலும் கொஞ்சோ கஷ் சொன்ன நெறய பேரு இருக்கறப்ப கஷ்டோ நம்மனா தெரிஞ்ச நம்ம தெரிஞ்ச பசங்க ஒரு பத்து இருவது பேருனா நம்ம பிரச்சன இல்ல நமக்கு வேணுங்கிறப்ப நிப்பாட்டிக்கலா நமக்கு வேணுங்கிற எடத்துல டீ குடிக்க நீப்பாட்டிக்கலா எதனாலு நீப்பாட்டிக்கலா ஒடனே
ஆ ப்ரோ இப்போ நாங்க என்ன பண்ணோ என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோ கேரளா ப்ரோ கேரளால மூணாரு மூணாறு
ம்
நெக்ஸ்ட்டு வாகமானு
மூணாறு அடுத்து என்ன சொன்னீங்க
வாகமான்
வேகமானா ஆ சேரி வேகமானு
அப்றோ வர்கலா
ஆ வர்கலா ஓகே
அப்டியே வந்தோ கன்னியாகுமரி வந்தோ கொல்லம் பீச் வந்தோ ப்ரோ
ம் கொ கொல்லம் பீச்சு நல்லா இருக்கு அடுத்து ஓகே ஓகே
கன்யாகுமரி சன்லைட்டு மறுநாள் கால்ல
ம் ம் செரி செரி செரி ஆ ம்
மதுரை மீனாச்சி ஸ்ட்ரைட்டா வீடு
பரவாலயே எத்தன ஊர் இத்தன ஊர் போயிருக்கீங்க எத்தன நாள் ட்ரிப்பு
ஏழ் நாளு ப்ரோ
ஏழ் நாள் ஆச்சு செரி செரி எவ்ளோ ஆச்சு ட்ரிப்புக்கு அப்ப
பத்தாயிரூபா ஆச்சு ப்ரோ
ஒராளுக்கு
ம் ம்
எப்பா ஒரு ஆளுக்கு பத்தாயிரோ பரவால்ல அப்ப இருபது பேருனா அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு லட்சோ ஆயிடுச்சு
ஆமா ப்ரோ
ஓ சேரி சேரி சேரி வண்டிக்கே வந்திருக்கு ஒரு அமோண்டு
வண்டிக்கை ஒரு ஃபோர் ப்ரோ இல்ல ப்ரோ இப்போ ம் த்ரீ தௌசண்ட்லயே வண்டிக்கு வரா மாரி தா கீது கடைசில ஒரு ரெண்டு பேரு வராம போயிட்டானுங்க ஒத்தனுக்கு வந்து ஷூட்டிங் கோசோ போயிட்டாங்க இன்னொருத்த வந்து நாங்கல்லா அவன இப்ப நானா நாங்க வந்து பசங்க எல்லாரையு எல்லாரு இதுக்கப்றோ போக முடியாது ஒன்னான்னு சொல்லி இதுக்கப்றோ எல்லாரு செரி எல்லா வீட்லயு பேச்சி கூப்டோ இவன்னா பண்ணா வர வரன்னு சொல்லிட்டு கடைசில ஒரு மூணு நாள் முன்ன ஊருக் கெளம்பி போயிட்டா
ம் ம் ம்
போயிட்டு ஃபோனு எடுக்க மாட்றா ஒன்னு பண்ண மாட்டன்றா அப்றோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்றா
பே ரெடியா இருக்கீங்க ஒரு ஆள் மட்டு வர்லன்ற‌க்காண்டி மாத்த முடியாது டக்குனு
ஆ அதா ப்ரோ வேனு வந்துட்சி செரி அதோட ஃபோன் பண்ணி அவ ஃபோன் பண்றா ப்ரோ ஃபோன் பண்ணி ஃபோன் ஒன்ஞ்சிடா அப்டின்னு கே ஒருத்தனு ஃபோன் பண்ணானா
ம்
அதுக்னா சொன்னாங்க செரி ஃபோன் ஒன்ஞ்சிட்சிடா நம்ம அஞ்சாந்தேதி போணும்னு உனக்கு தெரியுல ஏயா அஞ்சாதேதி வர்லடான்னாங்ளா நா மறந்துட்டன்டா அப்டின்னா ப்ரோ அப்றோ என்னாச்சி அவ அ அவ ஃப்ரெண்டு வந்த ப்ரோ இங் கேளுங்க அவ ஃப்ரெண்டு வந்தா அவுங்க கிளாஸ் பசங்க பாலு வேளாட வந்தாங்க செரி இவுங்கோ இதுமாரி எங்கடா அவன்னு கேட்டகோ இதுமாரி அவ ஊருக்கு போயிட்டண்டா அப்டின்னு சொல்னுமா அவகூட பேசர்தில்ட யாரு அப்டின்னோ அத்னால அவனா பண்ணா எங் எங்க கூட இருந்து கால் பண்ணா
ம்
கால் பண்ணவேனா சொன்னா என்னடா இது மாரி உங்க ஊர் பசங்கள கேட்டா தெர்லன்றாங்கன்னா ஆமாண்டா ட்ரிப்பு வா வான்னு கூப்டுனு இருந்தானுங்க நா சும்மா ஒத்துக்குன வரன்னு அப்றோ ஃபோன் பண்ண எடுக்கல அப்டின்னு சொன்னா ப்ரோ இப்போ டே ஒர் கடுப்பாயிட்சி ப்ரோ அந்மாரி கேட்ட ஒன்னேயு
சங்கட்டோ சும்மா அதுக்கு முன்னாடியே சொல்லிருந்தா நீங்க அதுக்கேத்த மாரி வேற ஏதா கூட ஒரு பிளான் பண்ணிருந்திருப்பீங்க வேற ஆள் கூடாது வேற யாராச்சு கூடோ ஆ ஆ
இப்போ இருவத்தொரு சீட்டு ஒன்னு வாங்கிட்டு இப்போ எல்லாரு எஷ்டா ஒன்ன நா ஐந்நூறுவா போட்ட மாரி காட்ணோ ப்ரோ
ஆ பாவோ ஒரு ஆளு சோ தேவல்லாம பேசுனதுனால எல்லாருமே எக்ஸ்ட்ரா கட்
அது ஒன்னுல்ல நம்ம ஒரு எடத்துக்கு போனா செலவு அவுந்தா ப்ரோ அதுக்கு இன்னா பண்ண முடியு எஷ்ட்டா இப்ப அவனுக்கோசோ நம்ம நில்லு இருந்தமானா ப்ரோ அவனுக்கோசோ நில்லு இருந்தோம்னா இவ்ளோ பேர் என்ஜாய் பண்ணி ஜாலியாந்திருக்க முடியாது
உம் கரெக்ட்டு
மூணாறு உன்னு நல்லா நறைய பிளேஸ்லா வேன்ல போனோ செமையா இருந்தது ப்ரோ அதெல்லா ஐம்பதாயிரூபா வண்டி லுக் வண்டி லுக்கா இருக்கும் ப்ரோ அந்த வண்டி
ம் ம்
பைங்கிர்மா ஓட்டிப்பாரு
எவ்ளோ நேரோ ட்ராவல் மூணாருக்கு நீங்க போனது
ப்ரோ நா இங்க வந்து ஒரு எய்ட்டோ க்ளாக்கா கெளம்புனோ
ம்
மறுநாள் ஈவ்னிங்கா ஒரு ஃப் பை சிக்ஸோ கிளாக் போய்ட்டோ
கு நைட் எட்டு மணிக் கெளம்னீங்க
ம்
மறுநாள் ஈவ்னிங் ஆய்டுச்சா மூணார் போறத்துக்கு ஓ ஓ சேர் சேர் சேரி
அப்டிப்டின்னு ஆயிர்ச்சு ப்ரோ நெறையோ
சேரி சேர் சேர் சேர் நீங்க இருக்கற்து கவ் கிராமமா இல்ல நக
ம் கிராமோ கிராமோ ப்ரோ
சேரி சேரி சேரி சேரி
சென்னையில ஒரு பத்து கிலோமீ்ட்ரு உள்ள
உள்ளனா என் எப்டி சொல்றீங்க வே கீழ சென்னைக்கு கீழ செங்கல்பட்டு சைடு
ஆ சென் பெரியபாள்யம் தெரிய்மா பெரியபாளையம்
பெரியபாளையம் கேள்விப்பட்டதுல்லே மே மேல வா வா நார்த்து சென்னை சொல்றீங்ளா
ப்ரோ தாம்பரம் அத்லா கேள்விபட்ருக்கீங்களா ஆ அந்த சைடு ப்ரோ நாங்க அப்டே
ஓ தாம்பரமு இங்கிட்டு இந்த இது கிலாம்பக்கம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லா இருக்கே
ம் ம்
ஓ அதுக்கு இந்த பக்கோ உள்ள இந்த காஞ்சிபுரம் சைடு போவு அந்த சைடு சொல்றீங்ளா
ஆமா ப்ரோ அப்டே திருவள்ளூர் சைடு வர்ணு காஞ்சிபுரம் அப்டி போவு நாங் திருவள்ளூர் ம்
ஓ சேரி அ ஓகே ஓகே ஆ சேரி சேரி சேரி
நீங்க எங்கனா போயிருக்கீங்களா ப்ரோ
ஆ நானு காலேஜ் படிக்கு நா நெறைய இது போய்ருக்கே காலேஜ் படிக்கும் போது இந்த மாரி போய்ருக்கே ஆனா ஒரு ஒரு மறக்க முடியாத ட்ரிப் புனா ஸ்கூல் படிக்கும்போது போய்ருந்தோ அ அதா டொல்த்து முடிச்சிருந்தோ டொல்த்து முடிச்சிட்டு நாலு பேர் தா நாங்க போனோ நாங்க நாலு பேரு கொடைக்கேனல் போனோ
நாலு ப்ரோ நாங் கூட் தா போன வர்ஷம் ப்ரோ அ கேரளா போனோ இல்ல மழ வந்துட்ச்சி சேர் ட்ரிப்புன்னு கெளம்ப் வந்துட்டாச்சி நாங்க வந்து ட்ரைன்ல போனோ பத்து பேர் ட்ரைன்ல போனோ அத் அதே பேர் தா பத் அதா நாங் போனதுல பத்து பேர் பத்து பேர் தா போனோ சேரி வந்துட்டோ அதுக்கொசரோ எங்க எங்க போ குடாதுன் சொல்லிட்டு அப்டே கொடைக்கானல்ல உட்டோ ப்ரோ அங்க போய்ட்டு ஒரு ரெண் நாள் இருந்ட்டு அதையு சுத்தி பாத்துட்டு வந்தோ இப்ப டெல்லி போலான் பிளானு ப்ரோ
டெல்லி சூப்பர் சூப்பர் டெல்லி போறது சூப்பர் ட்ரெய்ன்லே
ஆமா ப்ரோ
ம் ஓகே ஓகே ஓகே
டெல்லி நெக்ஸ்ட்டு மணலி அதா இதுக்கப்றோ எல்லாரு வேலை எல்லா காலேஜ் தா ப்ரோ படிக்கிறோ
ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே இப்ப டெல்லி போய்ட்டனா அப்டியே அடுத் து வேணா டைம் இருக்குமா தெரியாதுல எல்லாரு வேற வேற ஊருக்கு போய்டுவாங்க
வேற ஊருக்கு போய்டுவாங்க இப்ப வ இப்ப கம் பென்ல வந்து ஒரு நால் நால் நாள் அஞ்சு நாள் யாரு எந்த கம்பெனி லீவ் தரமாட்டாங்க நம்ளுக்கு
ஆமா ஆமா இப்பையே போனாதா உண்டு காலேஜ்லருந்து செமஸ்டர் லீவ் டயத்துல போய்ட்டு வந்தா உண்டு அதுக்கடுத்து லீவு கெடைக்காது எல்லாரையு பாக்க முடிமான் தெரியாது இதே மாரி
ம் ம் அதா அதா ப்ரோ
ம் நாங்க ட்வெல் இது வந்து ஒரு ஏழெட் வர்ஷத்துக்கு முன்னாடி நா ட்வெல்த்து முடிச்சப்ப
ம்
அப்ப வந்து இந்த மாரி நாங்கல்லா ப்ளான் பண்ட்டு கொடைக்கானல் போவோன் சொல்ட்டு ஒரு காரு புக் பண்ணி நாங்க நாலு பேரு கார் டிரைவரு அந்த கார் டிரைவர் அண்ணா எ ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு தெரிஞ்சவங்க ஓரளவு சொந்தக்காரங்க மாரி ஆனா ரொம்ப க்ளோஸ்லா கெடயாது போல தெரிஞ்சவங்க ஓரளவு அந்த மாரி அவுங்க வந்துருந்தாங்க நாங்க எல்லா‌ அப்டியே போனோ கொடைக்கானல் போய்ட்டு அப்ப எங்களுக்கு யாருக்குமே அவ்ளோ தெரியாது அந்த அண்ணா கொஞ்சொ கொஞ்சொ சொன்னாங்க ஆ நாங்க அப்பதா ட்வெல்த்து ஸ்கூல் முடிச்சிருக்கோ பெருசா யாரு வெவரோ கெடயாது ஆனா அந்த ட்ரிப்ல நல்லாருந்துச்சி எதுமே அவ்ளவா தெரியாது மொதா வாட்டி வீ ட்ல யாருமே இல்லாம இந்த மாரி தனியா போனது வந்து நல்லாருந்துச்சு அதுக்கடுத்து நறைய டிரிப் போயாச்சு தனித்தனியா தனியா ஏகப்பட்ட எடத்துக்கு போயாச்சு ஆனா மொத மொதல்ல அந்த மாரி தனியா போணுன் ரொம்ப நாள் ஆசப்பட் ட்டு வீட்ல இருக்கோங்க யாருமே இல்லாம தனியா பசங்களோட போனது அந்த ட்ரிப்பு தா அப்ப போனப்ப அங்க போயி ஒரு மாரி இது எடுத்துட்டோ காட்டேஜ் மாரி ஒன்னு எடுத்துட்டோ அங்க அந்து பு இது இருக்கு அது பேரு மறன்ட்டே அந்த ஏரியா பேரு மூஞ்சுக்கல்னு ஒரு ஏரியா இருக்கு கொடைக்கானல்ல
ஆ ஆ
நீங் கொடைக்கானல் போய்ருக்கீங்களா
போய்ருக்கே ப்ரோ கொடைக்கானல் போனா அந்த எதோ கொகையோ எதோ சொல்லுவாங்க அதெல்லா போனே ஃப்ரோ சுத்திலா பாத்தே ஃப்ரோ அதுலயே போன கொடைக்கானல்ல அவுங்களே ரூம் எட்த்து குட்த்தாங்க அதல்லா எப்பயோ ஆனா அது வந்து வேன்ல போனாதா ஃப்ரோ பெஸ்ட்டு இப்போ இதுல போனா நம்ம துணில்லா தூக்கிணு இப்ப மேல அழுக்கா நம்ம துணி இருக்கு ப்ரோ ஆனா ரூம் எடுப்போ அந்த ரூம்ல எதுக்குன்னா இப்போ நைட்டுக்கு நீ போறன்னா டொல்லவர்ஸ் தா இன்னக்கி நைட்டு பதினொன் மணிக்கு போனா நாளைக்கு பதினொன் மணிக்கி போனாலு எவனு தூங்க மாட்டானுக அப்டி அப்டியே ஒரு ஒரு நம்ம எதோ டான்ஸ்ஸு கீன்ஸு ரூம்ல ஆட்டு பண்றவ எதேதோ வேற
ஆனா இப்ப ரூம் எடுக்காட்டி வேன்லயே தூங்கிருவீங்ளா எல்லாரு
அப்படிலா இல்ல ப்ரோ நைஃப்ல தங்கிட்டு வேன்ல எவ்ள நாள் ப்ரோ இப்போ நாங்க மூணாறு போனமா மூணா மூணாறு போனேல ப்ரோ நைட்டு போனமா ஏழ் ஏழ் மணிக்கே போய்ட்டமா
ஆ
அப்டியே நாங்க ப பதினொரு மணி வரையு வ ரூம் பேசிட்டோ மற்நாள் கால்ல
ஓகே
என்ன பண்ணுவோ போய்ட்டு தூங்கிட்டமா தூங்கிட்டு மறுநாள் கால்ல எழுந்து எல்லாரு குளிச்சிட்டு அன்டிரஸ் அழுக எத்தினு அப்டியே வேன்ல போய்ட்டு வெச்சுட்டோ ஃபேக் எல்லா ரூம் உனே செக்கவுட் ஆய்ட்டமா சரி அப்ற அனைக்கு வியூ பாய்ன்ட்லா சுத்திட்டு வந்து திருப்பி சாங்கால வன்ட்டோ ஒரு ஆறு மணிக்கு
ம்
திருப்பி சாப்ட்டு இங்கிருந்து வாகமான் கெளம்பனோ
நைட்டு அப்ப டிராவல் ஆக்கி
ஆமா நைட்ல நைட்டி ஃபுல் நைட்டு ஃபுல்லா டிராவல் தா ஃபுரோ வாகமான்க்கு வரும் போது நைட்டு பதினோரு மணிக்கு போய் சேந்துட்டோ
ம் அப்ப எப்டி தூங்குவீங்க ரெஸ்ட்டு
அதாம் ஃபுரோ பதினொரு மணிக் போய்ருவோமா பதினொரு மணிக்கு ரூம் ல போயி தூங்கிருவோ பதினோரு மணிக்கு ரூம் எடுத்தோ
ஆ ஆ செரி
பதினோ பதினோரு மணிக்கு போய் வாகமான்ல தூங்கணுமா மறுநாள் கால்ல பதினோரு மணிக்கு செக் அவுட்டு
ஓகே ஓகே
ஃபுல்லா சுத்திட்டு அங்க மூணாறு மட்டுந்தா ஃபுரோ ஒரு ஆளுக்கு அறுநூறு ஆய்ச்சு அப்பற வாகமான் வந்து போன வருசத்துக்கு எடுத்தனால கொஞ்ச தெரிஞ்ச ரூமு
ஆ ஆ செரி
அது கம்மியா இருந்து ப்ரோ காசு அது வந்து நியூ போதுமா ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுபா ஃப்ரோ மூணு இதுக்கு வாகமானுக்கு வர்கலாக்கு எர் தம்பரூபா மூன்னூறுபா தா கம்மிதா ஃப்ரோ எங்கள வந்து எப்டி எப்டி பிரிச்சி எப்டி ஆளு பிரிச்சி எங்க வேன் டிரைவர் இருக்காருல்ல எங்க வேன் டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு
செரி செரி செ செரி ம்
அது தெரியு ம்
ஓகே ஓகே அந்த மாரி ஆள் கணக்கு ஆள் ஒரு ஆளுக்கு இவ்ளோன்ற மாரி ரூம் கணக்கு எடுத்துட்டீங்க
ஆ ஆமா ஃபுரோ
சரி சரி அப்ப சாப்பாடு அங்கங்க நீங்க எங்கங்க
ஆமா ஒவ்வொருத்தரு புடிக்கு எனக்கு வந்து சாப்ட்டால்லே அப்டியே வாமிட் எடுக்கிற மாரியே இருக்கு அதனால ஜூஸ் குச்சிட்டு நைட்டு மட்டு சாப்டுவ
சரி ஆனா வன்ட்டு எவ்ளவு பில் வந்தாலு ஈக்குவலா இருவது பேருக்கு போட்டுப்பீங்கள அவங்க அவங்களுக்கு தனி தனி அப்டில்லா கெடயாது அதாதாய்
நீ அவ்ளோனா சாப்டு இருபது பேர் உக்காரமா
யார் யார் என்னனாலு சாப்ட்டுக்கலா எல்லாமே ஒரே ஈக்குவலாதா பிரிப்பீங் புரியுது புரியுது எல்லாமே ஈக்குவல் ஸ்பிரிட் தா
எனக்கு ஓவரா வராது கார்லயே இருப்ப ப்ரோ நா போய் அவனுங்கூட உக்காந்து நா எதுமே சாப்டாம நா ஒரு இரநூருபா கட்டுவே அதெல்லா
சரி சர் கரெக்ட்தா கரெக்ட்தா இல்ல இப்ப நீங்க ட்டு அப்பக்கு அப்ப அமௌண்ட் பே பண்ணிருவீங்களா இல்ல எல்லா ஒரு நாள் வாங்கி வச்சிருப்பாங்க கடைசியா முடிச் ச்சு குடுத்துப்பாங்க அப்டியா
சாப்பாடு அதெல்லா வந்து நம்மளே குடுத்துன்னு ப்ரோ இப்ப நாங்க ஒரு அஞ்சாயிரூபா மட்டு குடுத்து வச்சுருந்தாங்க ரூம் அதா அஞ்சாயிரூபா வன்